ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்க நீங்க நல்லார்க்கீங்களா
ஓ சூப்பரா இருக்கேங்க
வீட்ல எல்லாரும் நல்லாருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லா நல்லார்க்காங்களா
ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க நாங் நாங்களே ம் உங்களுக்கு கூப்படலாம் நினைச் இருந்தோம் எங்க வீட்ல எல்லாரும் சொன்னாங்க கூப்புடு கூப்புடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நாங்க வந்துட்டு என்ன நினைச்சோம்ன்னா சரி இப்டி கொஞ்சம் ஒர்க் அடுப்புல கொஞ்சம் பிஸியா டைட்டா இருந்தங்காட்டிக்கு எங்க மறந்தே போய்ட்டேங்க
அப்டிங்களா என்ன விஷயமாங்க
இல்லைங்க வீட்ல இந்த மாரி ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குட்டாங்களா எங்க ரிலேட்டிவ் சைட்ல அவுங்களும் போகாதெல்லாம் இப்ப எல்லாமே பண்ட்டாங்க ஆனா அவங்களுக்கு கண்ட்ரோலாவே இல்லைங்களாமா அப்போ தா சொன்னாங்க எங்க வீ எங்க வீட்ல இந்த மாரி நீங்க உங்க வீட்ல வந்து பெரியவங்களுக்கு வந்து சுகர் இருக் இர்க்கு ஆ சிம்டம்ஸ் எல்லா ஏதோ தெரிஞ்சுது அந்தமாரி எல்லா சொன்னாங் க செரி அ அதுதா என்ன ஏதுன்னு எப்டி கேக்லா அப்டின்னா அவுங்களு வீட்டுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப டயார்ட படுத்து க்கறாங்ளாமா அந்த ரிலேட்டிவ் அப்ப அவுங்க என்னப்ப சொன்னாங்கனா எனக் ஒருவேள சுகர்ருக்குமோ இருக்காதோ பயமாருக் கு அவுங்க ஹாஸ்பிட்லு போறக்கே பயந்துக்றாங்க ஐயோ சுகர் வந்துட்டா என்ன பண்றது மாத்தர அவ்ளோ குடுப்பாங்க அப்டி இப்டின் பயந்துக்றாப்ல
அப்டிங்ளா ம் செரிங் மேம்
ங்க
செரி செரிங்க நாங்க வந்து எப்டினா மெடிசன் வந்து ஸ்டாட்டிங்ல எங்களுக் தெரிலீங்க கொஞ்ச கால்வலி கால்வலின்ட்ருந்தாங்க அப்பறம் பாத்தீங்ன்னா ஆமாங்க கால்வலி கால்வலின்னாங்ளா சேர் நா என்ன நெனஸ்ட்டோ சாதாரணமான கால்வலி வேல ஒர்க்குலோடு அதிக்மா இருந்ததுனால நின்னுட்டே இருப்பாங்களாட்ருக்குது அ ஆஃபீஸ் ல அதனால கால்வலிக்குமாக்கு அப்டின் நெனஸ்ட்டே வீட்ல அவுங்ளுக்கு அப்றோ பாத் தீங்கன்னா அந்த கால்வலியில்ல ரேண்டம் சுகர் வந்துருக்குது அது எங்ளுக்கு தெரியல
செரிங்க
அப்றோ ஒரு நாளு இது நா என்னோட இதுலதா கம்பல்சன்லதா வந்தாங்க வந்துட்டு டெஸ்ட்டு எடுத்து பாக்கலா எனக்கு ப்ளட் டெஸ்ட்டு எடுக்கப்போனோ அவுங்ளுக்கு ப்ளட் டெஸ்ட்டு எடுத்து பாத்தோ அப்றோ பாத்தா எனக்கு விட்டமின்ஸ் ப்ராப்ளோ அவுங்ளுக்குதா ரேண்டம் சுகர்ருந்துச்சு
அப்டீங்ளா
கொஞ்சோ கொஞ்சோ அதிகமா இருக் கொஞ்சோ இருந்துச்சுங்ளா பாடர் லெவல்ல
செரிங்க
அப்றோ என்ன பண்ணோ ஒன் மன்த்து ஃபுல்லா டயட்ல வெச்சிருந்தே எப்டினா ஆஃப் சுகர் போட்டு காஃபி போட்டுட்டு அப்பறோம் ஒய்ட் ரைஸ் அதிகமா குடுக்காம மிந்திருக்குல்லைங்ளா தானியங்கள் சிறுதானியங்கள் எல்லா போட்டு அரச்சு தோச ஊத்தி
செரிங்க
எனக்கு சவுண்டு வந்துட்டே இருக்குங்க ஃபோன்ல நா சொல்றது உங்களுக் க்ளியரா புரியாதுன் நெனக்கிறே
க்ளியரா கேக்குதுங்க ஆனா வந்துட்டு இங்க வந்துட்டு கொஞ்சோ நாங்க முன்னாடியே இரு க்கறங்காட்டிக்கு மேபி இந்த வெவிக்கல் சவுண்ட்ஸ் எல்லா கொஞ்சோ கேக்ற மாரி இருக்குதுங்ளா
ஆமாமா கொஞ்சோ ஒருமாரி எதோ ஒரு
செரி இருங்க இப்போ கேக்குதுங்ளா இப்போ எதாச் கேக்குதுங்ளா ம் ஆ செரிங் செரிங்க
அப்றோ அதனால செரின்ட்டு ஒரு ஒரு ஒன் மன்த் து நானே வந்து எந்த டாக்டர்டியுமே போகாம டயட்ல வெச்சிருந்தே அப்றோ மறுபடியு என்ன பண்ண டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கலா நம்ம பண்ணாம இருக்கக் கூடாது ஏனா அது இதுனு எல்லா இப்பதா அது பயமுறுத்துறாங்ளே அப்டின்ட்டுதா செரினு ஹாஸ் பிட்லுக் போய் பாத்தோ அவுங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன் சொல்லி நெறய டெஸ்ட் எடுத்துட்டாங்க ஒரு காலைல போனம்னா எங்ளுக்கு ஈவ்னிங் ஆயிர்ச்சுன்வெய்ங்ளே
செரிங்
ஈவ்னிங்கே ஆய்டுச்சு ஃபுல்லா ஃபஸ்ட்டு டைம் போம்போது ஃபுல்லா டெஸ்ட் எடுத்துட்டு உங்ளுக்கு நாங்க எதிர்பார்த்ததவிட அதி அப்ப அதிகமாயிருக்குது அப்டின்ட்டாங்க
அயோ அப்றோ என்னாச்சுங்க
என்ன இப்டி சொல்றாங்க நாம பாத்த ரிப்போட்ட விட அதிகமா சொல்றாங்களே அப்டின் சொல்லிட்டு எங்களுக்கு சாக் ஆயிடுச்சு எனக்கு அப்றோ என்ன பண்ணலா என்னப் பண்ணலானு யோசிச்சுக்கிட்டே இருந்தோ அப்றோ டேப்லெட் வந்து நீங்க கண்டிப்ப எடுத்துக்கணு அப்டினு சொல்லிட்டாங்க டாக் ட்ரு அப்றோ எடுத்துட்டே வாங்கிட்டு வந்து ட்டோ யோசிக்கல பயந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோ அப்றோ டேப்லெட் எடுக்க ஆரம் சு அவருக்கு அந்த டூ த்ரீ டேஸ்ல பாத்தீங்னா ரொம்பமே பயந்துட்டாரு அ ரொம்பமே ஒரு ஒடம்புக்குல வந்து ஒரு சின் நெறைய சேஞ்சஸ்சு திடீர்னு இவளோ நாளா டேப்லட் எடுக்காதவங்க டே டேப்லட் எடுக்கும்போது அப்றோ ஏ என்ன ரீசன்னா நானு நெறைய போய் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி நெட்ல பாத்தா என்ன ரீசன் வைங்க நம்ம இவ்ளோ டயட்ல ஒன் மன்த் தா வச்சிருந்து நம்ம போய் டாக்டர்ட்ட போம்போது இப்படி அதிகமானா நாங்க சிறுதானியங்களலா அரைச்சு வந்துட்டு அவுருக்கு வந்து ரைஸா புடிக்காதுங்க அதிகமா தோ சயாதா புடிக்குமா தோசையா ஊத்தி ஊத்தி குடுத்துட்டேங்க அதா பிரச்சனையே
சேரிங்க
அந்த அ சிறுதானியங்கள குடுத் து அவருக்கு வந்து இதாகல வேல செய்யல அந்த டயட்ல கன்ட்ரோல் ஆகல அப்றோந்தா கண்டுபுடிச்சே இந்த தானியங்கள அரைச்சு வந்து தோசை சாப்பறது அரிசி சாப்பர்றதுக்கு ஈக்வல் ஒயிட் ரைஸ் சாப்பறதுக்கு ஈக்வல் சொல்லிட்டு அப்றோ ஃபுல்லா சக்ர சுகர் ஆஃப் சுகர் போட்டுட்டு இருந்தேல்லங்க அதையு கட் பண்ணே அப்பறம் பாத்தீங்னா இந்த மில்லட்ஸ் இது வந்து அரைச்சு தோசை ஊத்தாம சாப்பாடா வடுத்து குடுத்தேங்க குக்கர்ல வெக்காம பாத்தரத்துல வச்சு வச்சு குடுத்தே
ஓ நம்ம எப்டி முன்னாடிலா சாப்பாட்ல்லா வடிப்பங்க கஞ்சி வடிப்பும்பாங்ள அந்த மாரிங் ளா
ஆமா கஞ்சி வந்து அதிகமா தண்ணி ஊத்தி வக்க மாட்டே அளவான தண்ணி இந்த சா பாயில் ஆகுற அளவு க்கு தண்ணி வச்சு இன்ன ரொம்ப வடிசா சத்து பூறா போயிரும் இல்லைங்ளா அதனா ல அளவா தண்ணி வச்சுக்குவே இப்ப ஒரு டம்ளர் போட்டன்னா நம்ம குக்கர்ல வக்கிறதாச்சுனா ஒன்ற டம்ளர் தண்ணி ஊத்துவோ இல்லையா
ஆமாங்
கொஞ்சோ அத விட அதிகமா ஊத்துவோ அந்த த இதுக்கு ஆனா டபிள் மடங்கு அப்றோ நா அயி அத தண்ணி வச் ஒன்ற ஒரு சா டம்ளர் அரிசி போட்டோன் வச்சுக்கோங்க ஒன்ரைக்கு கம்மியா வச்சுக்குவே அப்ப கரெக்டா இருக்கு வடிக்கிறதுக்கு வந்து வடிச்சா கொஞ்சமா தா வ ரு ஹாஃப் டம்ளர் ஒரு டம்ளர் தா தண்ணி வரு அந்த அளவுக்கு பண்ணிக்குவே பதமா
சேரிங்க சேரிங்க
அப்பறம் பாத்தீங்ன்னா சைக்ளிங் பண்ல டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இரு ப்பங்க என்னென்ன பண்ணலா அப்டினு ஆனா அவுங்க வந்து சொல்லவே மாட்டாங்கங்க அது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க ஆஸ்பெட்டல் போய்டோன் வைங்க மெடிசனதாஎழுதி தருவாங்களே ஒழிய இத பண்ணுங்க அத பண்ணுங்க நானா வந்து கேட்டு கேட்டு கேட்டு நெட்ல சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி இதுஇது சாப்டணுன் சொல்லிட்டு எல்லாத்தையு கரெக்ட் பண்ட்டே ஒன் இதெல்லா இருக் இல்லைங்ளா ஆமாங்க பருப்புகளைலா ஊற வச்சி சுண்டல் மொழ கட்டி
சேரிங்க சேரிங்க ம்
சுண்டல் எல்லா அற இது பண்ணி குடுத்துங்க அப்ரோம் காலேல ராகி இருக் இல்லைங்ளா ராகி கூலு கம்பம் கூலு அப்ரோம் வரகுற அரிசி
இப்போ இந்த மாறி எல்லா முன்னாடி எல்லா எடுத்துருந்தாங்க அந்த மாறி எல்லா முன்னா முன்னாடி நம்ம ஜெனரேஷன்ல இப்டி சாப்ட்டு இருந்தாங்க அந்த மாறி ஐட்டம்லா கொண்டு வர ஆரம்பிச்டீ ங்ளாம்
ஆமாங்க அத சாப்புடங்காட்டிங்க பரவாயில்லங்க இப்ப கொஞ்சோ நல்லாவே இம் ரூமெண்ட் இருக்கு அவுருக்கு ஸ்கால் வலி இல்ல லெக் பெயின் இல்ல
சேரி
லெக் பெயின் இல்ல பசிச்சுதுன்னு வச்சி கோங்களே நா பிஸ்கட்டோ எதுமே நா தர மாட்ட முடிஞ்ச வரைக்கு என்ன பண்ணுவ நா வீட்ல பிரிப்பேர் பண்ற ஃபுட்டு தா அவருக்கு குடுப்ப
சேரிங்க
நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாமே கரெக்ட் பண்ணிட்ட வச்சிக்கோங்க மெடிசன் போற இது பண்ண வேண்டியதுல அதிகமா
ம் அப்டிங்ளா
ஆமா பிராப்பரா எக்சசைஸ் பண்ணணுங்க வாக் பண்ணனு
ம் சேரிங்க
அவ்ங்கிட்ட சொல்லுங்க காலேல மார்னிங் வந்து ஒரு நம்ம காலேல ஒரு ஹாப் நார் ஈவினிங் ஒரு ஆஃப் நார் இதுக்காக ஒடம்புக்காக ஸ்பென் பண்ணனு அப்பதா நம்ம ஒடம்பு வந்து அ நார்மலுக்கு வரு
அப்டிங்ளா நா சொன்னங்க அவங்க வந்து ஒடம்பு டையடா இருக்கு டையடா இருக் கு அப்டின்னாச்சி அவுங்க ஒர்க்குலேயே நல்லா பிஸியா இருக்கிறங்காட்டி என்ன பண்றாங்கன்னா அப்பிடி வருவாங்க இந்த ஒடம்பு டயர்டா இருந்துச்சின்னா தலைக்கு இந்த மாரி மெடிசன்ஸ்சு மெடிசன் போட்டு அப்டியே தூங்கிடுவாப்ல அப்டியே மறுபடி ஒர்க் போ இப்டியே தா போயிட் போயிட்டு வந்துட் நா தா சொன்னங்க இந்த மாரி எல்லா இருக்காதீங்க போயி என்ன மாரி செக் பண்ணுங்க என்ன ஏதுன் கேளுங்க ஏனா நீங்க ரொம்ப டயர்டா இருக்க மாரி இருக்கு ஆளு ரொம்ப இதாயிட்டு போறீங்க ஒடம்பெல்லா புல்லா போயிருச்சுங்க
செரிங்க
அதா கேட்டு பாருங்க என்ன ஏதுன்னு பாருங்க அப்டின் சொன்ன அவரு பயந்து இக்கிறாரு ஹாஸ் பெட்டில் பார்க்கே ஏதாச்சு பெருசா ஏதாது சொல்லிருவாங்களோ அமௌண்ட் தேல்ல ஏதாச்சி இது பண்ணிடுவாங்களோ அப்டிங்கிற பயத்து டாப்ல
நம்ம மெடிசன மட் எடுத்துக்க கூடாதுங்க நம்மளோட அப்பா ஒரு என்ன சொல்றதுனா நம்மலுக்கு சு இது வேணு கண்ரோல் வேணு நம்ம இதுதா சாப்புடனு இதுதா சாப்புட கூடாது ஏ அப்ப எக்சசைஸ் பண்ணன்னு வச்சுக்கோயே எல்லாமே அந்த காலத்துல வந்து சுகர் பிரஷர் யாருக்குமே இருக்காது ஏ அப்டினா எல்லாமே சாப்புடுவாங்க அரிசி சாப்பாடே சாப்புட்டு இருந்தாங்க எல்லாமே தானியங்கள்ஸ் சிறுதானியங்கள் அந்தளவு ஹாடு ஒர்க் பண்ணாங்க இப்ப நம்ம பண்றது இல்ல சாப்பாடு எடுத்துக்கிற அளவுக்கு பண்றது இல்ல எல்லாமே ஃபம் சிஸ்டம் வைசே எல்லாமே உக்காந்து பண் ற மாரியே பண்ணிட்ருக்காங்க அதுனால தா நமக்கு வந்து அந்த சாப்ற ஃபுட்டு் வந்து டைஜிஷ்னா கரெக்ட்டா ஆகாம ம் ஸ்டொமக்ல ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் பேக் பெயின்னு அப்டின்னு ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்க அதுனால ஹாடு ஒர்க் பண்ணனுங்க
ஆமாங்க
நா சொன்ன சொல்லுங்க இது மாரி ஆ எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டா அவங்க வந்து ஃபுல்லா டயட்ல இருந்து அவுங்க சரி பண்ணிட்டாங்க அந்த மாரி நீங்களு வந்துட்டு காலைல மார்னிங் ஒரு நேரமா எந்திரிக்க சொல்லுங்க ஒரு ஃபைவ் தேட்டி அந்த ரேஞ்ல எந் எந்துருச்சாங்கன்னா ஆஃபீஸ் போறக்கு முன்னாடி நமக்கு ஒடம்பு தா முக்கியோ சரிங்களா
ஆமாங்க
பிசினஸ் எப்பவு இருந்துட்டு தா இருக்கு சம்பாரிக்கிறது வந்து சம்பாரிக்கலா ஒடம்பு நல்லா இருந்தாதா அது நம்மளுக்கு ஹாஸ்பிடல் கூடி குடுத்தா என்னாச்சுங்
ஆமாங்
அப்றங்க சாப்டாச்சுங்ளா
ஆ சாப்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்ளா
இல்லங்க நா இனிமேல் தா சாப்டணு அப்றோ என்ன சாப்டீங்க
என்னது காலையில வச்ச பருப்பு சாப்பாடு கொஞ்சோ இருந்துச்சுங்க அத சூடு பண்ணி சாப்ட்டோ அப்றோ தோசயு சாம்பாரு வச்சிருந்தோ அத சாப்ட்டோங்க பின்ன இவங்க இனி ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாரி கோயி ல இருந்து த சாம்பார் சாதோ கொண்டு வந்து இருந்தாப்புளவா அதுவு கொஞ்சோ சாமி பிரசாதன் சொல்லி கொஞ்சோ சாப்டாங்க
செரி செரிங்
ம் செரிங்க நீங் சரி அப்புறோ அப் அப்புறோ பேசலாங்க
ஓகேங்க பாய்ங்க நாளைக்கு கூப்புற
இ அ செரி